ஹலோ
கேக்குதா பேசுறது ஆ கேக்குது உங்கள்க்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
அவன ரொம்ப நல்லா இருக்கே என்னனு பேசுறீங்க நீங்க
வீட்ல வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
அ எல்லாரு நல்லா இருக்காங்க மதியானோ சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா மதியானோ பாத்தீங்கன்னா சாம்பாரு பீன்ஸ் பொரியளு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து அ சாப்பாடு அப்றோ சாம்பார் ஆ சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவாங்கல்ல கோழி பொரிச்சு அது சாப்ட்டே
ஆஹா செரி ஓகே ஓகே அ இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல வெயில்லா அதிகமா இருக்கா
அ வெயிலு வந்து ரெண்டு மூணு நாள ரொம்ப அதிகமாயிட்ச்சு இப்போ நா சொந்த ஊர் வந்து கடலூரு ஆனா வாழ்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அ சென்னை தமிழ்நாடுலதா வாழ்ந்த எல்லாமே பண்ணது படிச்சது எல்லாமே இப்ப நா ஹைதராபாத் சொல்லி அந்த ஒரு நகரத்துல வந்து நா இப்ப வேல செஞ்சுட்டு இருக்கே நீங்க எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க எந்த ஊர்ல நீங்க பேசுறீங்க
அது வந்து பர்சனல் எதுமே சொல்ல கூடாது
ஓ அப்புடியா ந்தா
பேச ஆமா எதுவு பேச கூடாது நம்ம என்ன டாபிக் பத்தி பேசலா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்ளுக்கு மர வளக்குறதுலல்லா இட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு ங்ளா எதாவது மரம்லா வச்சிருக்கீங்ளா உங்க வீட்ல
ஆ வீட்டு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலே வந்து நா ஆ என்ன சொல்றது ஒரு சின்ன கார்டன் மாரி நா வச்சிருக்கே அத வந்து ம மரம்னோ வளக்கறது எனக்கு சின்ன வயசு ரொம்ப புடிச்சிட்ருந்துச்சி அதுக்கப்ற இப்ப வந்து நேர நேர நேரம் வந்து எனக் கு ரொம்ப குறைவா இருந்ததுனால வந்து ஆ மரத்தெல்லாம் வளக்க நேரம் கிடையாது உங்களுக்கு எப்டி உங்களுக்கு புடிக்குமா
ம் புடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நா ஆ எப்டி சொல்றது எங்க வீட்ல பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு வாழை மரம் இருக்கு கொய்யா மரம் இருக்கு நெல்லிக்காய் மரம் இருக்கு எங்க ஊரு பாத்தீங்கன்னா கிராமம் அந்த கிராமத்துல பாத்தீ என்னா இங்க எல்லாரு வீட்லயுமே எல்லா விதமான மரங்கள் வந்து வச்சிரு
சவுண்டு ரொம்ப கம்மியா கேக்குது
இப்போ கேக்குதுங்களா
ஆ இப்ப ஓகே
ஆ சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வீடு ஒரு பக்கம் இருந்தா கொள்ள பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஆ ரெண்டு மடங்கு இருக்கும் இங்க எல்லார வீட்லயுமே பாத்தீங்கன்னா கொள்ளை சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கும் தோட்டம் உங்க பாஷையில சொல்ல போன ஆ தோட்டத்தில பாத்தீங்கன்னா இங்க எல்லாரு வீட்லயுமே தென்னை மரம் இருக்கும் நறையா
ஆமா ஆமா அந்த காலத்துல பழைய காலகத்துல இதுல்லா எல்லா எல்லா வீட்லயும் பக்கத்துல தென்ன மரந்தான் வைப்பாங்க
ஆமா இந்த காலத்துலயுமே வந்து எங்க கிராமத்துல எல்லாரு வீட்டலுமே பாத்தீங்கன்னா கொறஞ்சது ஐந்து தென்னை மரமாவது இருக்கும்
எதுக்கு தெ தென்னை மரம் தென்னை மரம் வைக் கிறாங்க அது அதோட ஏ ஏ ஆ நல்ல விஷியம் என்னான் கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்ல நானும் பாத்துருக்கேன் எல்லாரு வீ எல்லாரு வீட்லயும் வக்கிறாங்க ஆ ஆ மத்த மரங்கள் மத் த செடிகள்லா வக்கலாம் ஆனா எல்லாரு வீட்ல தென்னை மரம் மட்டும் வச்சியா வராங்க அது எதுக்கு
இப்போ பாத்தீங்கன்னா அப்புறம் எங்க ஊர் சைட்லலா நாங்க எல்லா சாப்பாடுக்குமே தேங்காய் சேப்போம் தேங்காய் அரைச்சி சேப் போ இது எதுகாகன்னா வயித்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஆ வயிறு குடலுக்கு வந் து ரொம்ப நல்லது அந்த புண்கள்லா வராம இருக்கும் நம்ம காரம் சேக்கறோம் இல்லையா அந்த காரத்துனால ஏற்படக்கூடிய அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் லா தேங்கா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அது மட்டும் இல்லாம தேங்கா மரத்துல இருந்து அந்த ஓ தென்னை ஓலையா இருக்கட் நா அந்த தேங்காவா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த எளனியா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது ஆ இப்போ பாத்தீங்கன்னா தேங்கா எல்லாமே காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரத்த வந்து வெட்டிடுவாங்க வெட்டி ட்டு அந்த மரத்த பாத்தீங்கன்னா செங்கல்லா தயாரிக்கிறாங்க இல்லையா அத பாத்தீங்கன்னா செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நெருப்பா பயன்படுத் துவாங்க ஆ நெருப்புக்கு அந்த வெறக வந்து பயன்படுத்துவாங்க அந்த தென்னை மரத்த இப்ப தென்னை ஓலை இருக்கில்லையா அந்த ஓலைய நல்லா கட் பண்ணிட்டு அதாவ்து பதமா கட் பண்ணிட்டு அ அத பாத்தீங்ன்னா பின்னுவாங்க அ பின்னிட்டு இப்ப கூரை வீடுல்லா இருக்கில்லையா நீங்க பாத்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான் தெரியல
ஆ தெரியு கூரை வீடு தெரியு ஆ
அ ஆமா ஓலை வீடுன் சொல்லுவாங்க செல சைடுல பாத்தீங்கன்னா குச்சி வீடுன் சொல்லுவாங்க அ அதுக்கெல்லாமமே வந்து பயன்படு அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா ஆ நம்ம இது அ வெளக்குமாறுல்லா யூஸ் பண்றோல்லையா ரூம்ஸ்டிக்லா யூஸ் பண்றோ இல்லையா அது பாத்தீங்கன்னா எங்களோட கிராமம் சைல்ல அதோட ஓலைய எடுத்து நல்லா சீவிட்டு அந்த குச்சதா வந்து பயன்படுத்துவாங்க இதே மாரி ஆமா ஆமா ஹத்தோடப்பம் ஆமா அதுதா அப்ற பாத்தீங்கன்னா இந்த தேங்கா இருக்கில்லையா தேங்காய் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்து ப்பாங்க மீதி தேங்காய இருந்தது அப்டின்னா அது வந்து ஆ ஒடச்சி அ வெயில்ல காய வெச்சிருவாங்க அது காய காய நமக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் கெடைக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கில்லையா நம்ம தலைக்கு யூஸ் பண்றோல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் கெடைக்கு நாங்க எங்க கிராமங்கள் சைட்ல அப்டின் பாத்தீங்கன்னா ஒரே எண்ணெய யூஸ் பண்ண மாட்டோ அதாவ்து இப்ப பாம்மாயில் எடுத்தோம்னா அந்த பாம்மாயில் மட்டு நாங்க பயன்படுத்த மாட்டோ அது கூட சேந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயிமே நாங்க கலந்துப்போ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய் எல்லா
ஆ தேங்காய் எண்ணெய் தா நாங்க அதிகமா யூஸ் பண்ணுவோ அந்த கொழம்பு தாளி க்கிறதுக்கா இருக்கட்டு இல்ல வறுவலுக்கா இருக்கட்டு அந்த மாதிரி தாளிக்கிறதுக்குமே அந்த எண்ணெய நாங்க யூஸ் பண்ணிப்போ
ஆமாமா நீங்க வந்து ஆ நல்லா நல்லா அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்களே எப்டின் பாத்தீங்கன்னா இப்ப நாலா வந்து பெரிய நகரத்துல இருக்கறே சென்னையில இருக்கும் போது ந இன்னைக்கு எங்க வீட்டுலு அப்டிதா எல்லா காய்கறி அ எல் எல்லா அந்த கோழி எனாமா இருக்கட்டு என்ன ஒரு ஆணமா இருக்கட்டு செய்யும் போது அ நாம வந்து என்ன பண்ணுவோனா ஆ அது நீங்க சொன்ன மாரியே தா அந்த கோழி அந்த கோழியோட ச்சி சாரி ஆ சொல்றது அந் தே தேங்காய அரச்சி அது அதுல வந்து ஒரு தேங்கா பால் எடுத் து தா எல்லாருமே செய்வாங்க அப்படித்தானே ஆனா நம்மளுக் பாத்தீனா டெய்லியே வந்து ஒரு நாளைக்கு டெய்லி வந்து ஒரு நாளைக்கி கொறஞ்ச பட்சோ எங்க அம்மா என்ன சொல்லு சொல்லுவாங்கன்னா போய்ட்டு மார்க்கெட்ல போயிட்டு இல்லாட்டி தே தேங்கா கடைல போயிட்டு ரெண்டு தேங்கா வாய்ண்ட்டு வா மூண் தேங்கா வாய்ண்ட்டு வா சொல்லுவங்க அழகா மொதல்ல தேங்க தேங்கா வெல ரொம்ப கம்மியா இருந்துச்சிங்க இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு இப்ப நா என்ன சொல்ல வரனா நீங்க தா வந்து தேங்கா வளக்கறது வந்து ரொம்போ நல்ல விஷ்யோ நீங்க சொல்றீங்கல்ல உங்களுக் தேவையான விஷ் எடுத்துப்பீங்க அது அப்பறம் வந்து ஆ தொழில் தொழில் செய்வீங்க எல்லாமே ந றைய விஷயங்கள் இருக்கு நான் வந்து அ தென்னை மரத்த பாக்கும் போதுல்லா இவ்ளோ நினைக்கவே இல்ல ஆனா நீங்க பல விஷயங்கள் எனக் சொன்னீங்க அத் அது மூலியமா வந் து எல்லாம் பக்கத்துல இருந்து நம்மக்கு லாப தா இருக்கு அதுவு பாத்தீங்கன்னா மத்த மத்த மரல்லா வந்து மத்த மரம்ல்லா வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ஆ எப்டி சொல்றதுனா அதோட ஆ இது முடிஞ்சிடு இப்போ வாழை மரம் வாழ மரம்ல்லா பாத்தீங்கன்னா டப்பு முடிஞ்சுறு ஆனா தென்னை மரம் வந்து ரொம் போ வருஷ வருஷ கணக்குல இருக்கு அது ஒரு நல்ல விஷயோ ரெண்டாவது பத் தீன்னா வெயில் காலத்துல வந்து எல்லா மக்களு வந்து ஆ ரொம்போ விரும்பி குடிக்கிற ஒரு பொருள் விரும்பி சாப்பிடுற ஒரு பொருள் பாத்தீங்கன்னா இந்த எளநீர் சொல்லி சொல்லுவாங்க
ஆமா
ஆ அதால பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது தென்னை மரத்துல நானு வந்து இப்போ ஆ ஒரு அஞ்சு வருஷமா பத்து வருஷோ கழிச்சு நா ஒரு வீடு சொந்தமா ஒரு வீடு கட்ன கட்னன்னா நா கண்டிப்பா ஒரு தென்னை மரத்த வப்பே ஏன்டா அது இல்லண்டு ஒரு விஷய ஒரு விஷயங்கள் கூட வீணா போகாது நீங்க நா எனக்கு நீங்க சொல்லி தா எனக்கு தெரியு அ த வெட்டி அத செங்கல் கூட என்னமோ பண்ணுவாங்க சொல்லி அதுக்கு முன்னாடி எனக்கு அத பத்தி தெரியவே தெரியா எனக்கு ரெண்ட விஷயோ என்ன தெரியும்னா மேலேண்டு தேங்கா உளுவு அத எடுத்து நாம்ப எளநி எளநீர் இத் அப்றோ தேங்கா வரு அப்பறம் பாத்தீங்கன்னா அதோட மட்ட இருக்குல தேங்காவோட மட்ட அது கூட பயன்படுத்துவாங்கங்க சின்ன வயசுல எனக்கு நல்லா ஞாபக இருக்கு நாம்ப இப்ப மட்டை பந்து விளையாடு போது அ அது வச்சுதா விளையாடுவோ அது அதுக்குதா அந்த பேரே வந்து மட்டை பந்து சொல்லி சொல்றாங்களா
ம் ஹூ ஆ இப்ப பாத்தீங்கன்னா தென்னை மரத்திலயே ரெண்டு மூணு வகயி இருக்கு பாத்தீன்னா குட்டை மரம் நெட்டை மரம்னு இருக்கு அதாவது குறுகிய காலத் திலயே வந்து காய் காய்க்கிற மரமும் இருக்கு அதிக காலமா காய் காய்க்கிற மரம் முமுருக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துலருந்து இருபது வருஷோ வரைக்கு கூட காய்க்கற மரமும் இருக்கு இப்ப நம்ம உடனே வச்சுட்டோ எனக்கு உடனே தேங்காய் வேணு அப்டின்னா நம்ம இந்த குட்டை ரகம் அத வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலா இது பாத்தீங்கன்னா அஞ்சுலருந்து ஏழு வருஷ் சோ குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா கெடைக்கும் ஆனா இதோட வாழ் நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி குறஞ்சது பாத்தீங்கன்னா பத்துலருந்து பன்னெண்டு வருஷோ தா இருக்கு இப்ப நெட்டை மரம் அப்டிங்கறது பாத்தீங்கன்னா வளர்றதுக்கு கொஞ்சோ லேட் ஆகு அது ஆனா வளர்ந்துருச்சுன்னா நமக்கு இருபதுலருந்து இருபத் தய்ந்து வருஷோ வரைக்கு கூட நமக்கு தேங்காய் காய்க்கும் நம்ம பயன்படுத்திக்கலா அதனால உங்களுக்கு எந்த மரம் தேவைப்படுதோ அந்த மரத்த நீங்க சூஸ் பண்ணி நீங்க தெ தென்னை மரம் வச்சு ல இதுலயே பாத்தீங்கன்னா தேங்காய்லய நெறைய வகைகள்ல்லாம் இருக்கு யாழ்ப்பாணத்து தேங்காய்ன்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு நார்மல் ம யூஸ் பண்ற தேங்கா மாரி இல்லாம நார்மலா நம்ம யூஸ் பண்ற தேங்கா மாதிரி இல்லாம பெரிய தேங்காவா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோ இல்லையா அந்த தேங்கா திருவு அதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த தேங்காவுமே நம்மளுக்கு நெறைய இருக்கு
அந்த கொட்டாங்குச்சு கூட வீட்ல தூக்கி போட மாட்டாங்க அங் க எ தெரியு அந்த கால அந்த காலத்துலதா அந்த கொட்டாங்குச்சி வச் ச்சிதா நம்ம சமைப்பாங்க அம்மாலா ஆஹ தேங்கா ம தேங்கா மர வக்கிறது ஒரு நல்ல விஷ்யோ நெனக்கிறே நானு
ஆமா கண்டிப்பா
ம்
நீங்க வந்து தேங்காய் மரம் பாய்ங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பயன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கு குட்டை மரமா இல்ல நெட்டை மரமா உரங்கு என்னன்னல்லா
சேரி டிஷ் ஆ நம் சேரி நம்ம முடுச்சுக்கலா நம்ம ஆ நம்ம அடு த்த அடுத்த உங்க கூட பேசுறது ரொம்ப நல்லாய்ந்துச்சு அடுத்த முற பேசுவோ நன்றி
ஆ நன்றி ஆ